ஹலோ
ஹலோ
ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
கேக்குதுப்பா என்ன செஞ்சிட்டு இருக்க வீட்ல
நா இப்பதா வேவ கொஞ்சோ முடிஞ்ச்க்கா அப்படியே உக்காந்துருக்கே நீங்க அடுத்தது டீ போடணு
ஆ சரி சரி பாப்பா என்ன
பாப்பாவு சின்னவே இப்பதான்தா தூங்கிட்டா பெரியவே விளாடிட்டு இருக்கா வெளிய உங்க பசங்க என்ன பண்றாங்க
நல்ல விளையாட போயிருக்காங்கபா நா நேத்து அம்மா சொன்னாங்க பா பாப்பா ஆரு மண் நேரம் அழுதுட்டே இருந்தான் சொல்லிட்டு ஏன் அதான் கேக்கலாம்னு சொல்லிட்டுதா போன் பண்ணே
ஆமாக்கா அவ ஏதது தெரில கொஞ்ச வயிறு வலி எதாது தெரில அப்படியே இது ஒரு மாரி இதுவா இருந்தா அப்புற கொஞ்ச மருந்தெல்லா குடுத்த குடுத்தப்ப அப்புற கொஞ்ச பரவால்லக்கா செரியா இருக்கு
என்ன வயசாவது இப்போ சின்னவருக்கு இப்ப சின்னாவுக்கு என்ன என்ன வயசு ஆகுதுன் கேட்ட நல்லா வாய்ப்பே கிறானா
ஆ ஆமாக்கா முன்னாடில கொஞ்ச பேசாம தா இருந்தா அப்புற இப்ப கொஞ்சோ இந்த ஸ்பீச் தெரப்பி எல்லா போயிட்டு இப்ப கொஞ்ச நல்லா பேச ஆரம்பிச்சட்டா இப்ப என்னா ஓவரா பேச்றாப்போ
வாலு அவன பாத்துக்கறதே உனக் வீட்டுல சரியா போகுது
ஆமா ஆமாக்கா என்ன பண்றதுக்கு பசங்க அவா லீவுல இருக்குல்ல லீவ்ல இருந்தாலே இதே கரெக்ட்டா இருக்கு வேல இதுமாவே கரெக்ட்டா இருக்கு நமக்கு
ரெண்டு பேரு ஸ்கூல் போறாங்களா
ஆமா ஆமாக்கா சின்னவனு போறா பெரியவளு போறா பெரியவ அவெ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் போறா இவ சின்னவ வந்து இப்போ யூ கே ஜி காணியாடுத்தது
வீட்டுல படிக்கிறாங்கள வந்து
என்னக்க கேட்டீங்க
நல்ல படிப்பாங்களா ஹோம் ஒர்க் எல்லா கரெட்டா பண்றாங்களா கேட்ட
பெரியவ அவளே அவெ இது பண்ணிப்பா அது பிரச்சன இல்ல சின்னவ மட்டு தா வந்த் இது என்ன சொல்றது கொஞ்சோ படிப்புல கொஞ்சோ இது இருந்தாலு அவ அப்படியே உட்காந்து எழுதிடுவான் ஃபஸ்டு வந்தடனேல்ல எழுதி முடிச்சட்டுப்புறம்தாவது பண்ணிட்டேப்பான்னு வச்சுோங்களன்
ம் ஆ என் பசங்க வளர்ந்துதூட்ங்காங்கப்பா சொல்ற பேச்சியே கேட்க மாட்டேங்கறாங்க ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களா வந்து ஒரு அரைமணி நேரம தான் எடுத்து படிக்கிறா ஏதாவது திட்னா நா ஸ்கூலுக் படிக்கேன் வீட்லயும் படிக்கணும் ஏன் என்ன எப்படி டார்ச்சர் பண்றீங்கன்ற மாரி பே றான் ஒரே அழுக அடி வாங்குனது தான் மிச்சம் அவனுக்கு
அதே ஆமா ஆமா இப்பல்லாம் பசங்க அப்படிதாகா படி க்துன்னு சொன்னாடி ரொம்ப இது அது நீங்க சொன்னம போஸ் பண்ணா அவங்க உடனே வந்து கோப்பட்றாங்க அப்புறம் இது பண்ணாம அப்படியே றாங்க நமளே பிளாக்மெயில் பண்றாங்க சரி நானும் அதான் ஒண்ணு சொல் ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன் சரி அவங்க எப் எப்ப விருப்பப்பட்டு படிக்கிறாங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவேன்
இல இல்ல அவங்களே ஹோம் ஒர்க்க உடக்கந்து அவங்களே படிக்கிற மாரிதான் நமக்கு கொஞ்சம் பிரச்சன இல்லாம இருக்கும் நமக்கு வீட்லயே ஆயிரத்தேட்டு டென்ஷன் இருக்கும் அது செய்ணு அந்த வேல இருக் சமைக்கணு துணி தொவைக் க்கணு தண்ணி எடுக்கணு நறைய பிரச்சன இருக்கு நமக்கே ஆனா அதெல்லா இப்ப இவங்கலா இவங்க கரெக்ட்டா ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்கனாக்கா நமக்கு கொஞ்சோ ஃப்ரீயாருக்கு இல்லனாக்கா இவங்க ஹோம் ஒர்க் பண்ணலனா அது ஒரு டென்ஷன் அவுங்க டீச்சரு வேற ஃபோன் பண்ணி உங்க பசங்க ஹோம் ஒர்க்கே பண்ணிட்டு வரதில்ல நீங்க வீட்ல பாத்துக்கற்தே இல்ல கவனிக்கற்தே இல்ல அந்த மாரி கே க்கறாங்க
அ ஆ ஐயோ கொஞ்சோ ஆமா சொன்னது கரக்ட்டு தா நம்ம தா பண்ணணு எங்க அடம் புடிச்சாலு நம்ம முன்னாடி நம்மல்லா அப்டி இல்ல அப்பா அம்மா சொன்னா நம்ம ஒட்னே பயந்து உக்காந்து இது பண்ணுவோ இப்ப உள்ள பசங்க அப்டியா இருக்குதுக்கா எதா சொன்னா எல்லாத்துக்குமே ஓவரா ஆர்கியு பண்ணுதுங்க பேசுதுங்க
பேரன்ஸ் மீட்டிங் கூட வெக்கறாங்க அங்க போய் கேட்டா அவுங்க என்ன சொல்றாங்க நீங்க ஒரு பையனுக்கு சொல்லி தர்றதுக்கே இவ்ளோ கஷ்டப்படறீங்களே நாங்க கிளாஸ்ல எவ்ளோ பசங்க இருந்தாங்க நாங்க அத்தன பேருக்கு சொல்லி தரோன்னு எங்ளுக்கு கஷ்டமா இருக்காதா நீங்களு கொஞ்சோ வீட்ல கவனிக்கலா இல்ல மாரி கேக்கறாங்க
ஓ ஓகேக்கா ஆமா கண்டிப் ப்ப அவுங்களு அதா கொஸ்டின் பண்ணுவாங்க பின்ன அவுங்களயு நம்ம தப்பு சொல்ல முடியாது அவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதயு கரெக்ட்டு தா என்ன பண்றதுங்க
ஆனா இந்த பசங்க நமக்கு எங்க பயப்படுறாங்க டீச்சர் சொன்னாவாது கொஞ்சோ கேக்கறாங்களே நம்ம கிட்ட கொஞ்சோ என்ன தா இது சொன்னாலு நம்ம எவ்ளோ தா அடிச்சாலு திட்னாலு நம்ம சொல்ற பேச்சு சுத்தமா கேக்கவே மாட்டங்கிறாங்களே
ஆமாக்கா ஆனா நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டு தா ஆனா ஸ்கூல்ல போனா அமைதியா தா இருக்கா எம்பசங்களு செரி ரெண்டு பேரு ஸ்கூல்ல ரொம்ப அமைதியான பசங்க நல்ல பசங்க வாயே தொறக்க மாட்டா அமைதா ஆனா வீட்ல டோட்டல் மொத்தோ ஆப்போசிட்டு பசங்க ரெண்டுமே
நா அதுக்கு தா சொன்ன அவுங்க டீச்சருக் கூட ஃபோன் போட் சொல்றே இல்ல பசங்க நா சொன்னா கேக்கவே மாட்டேங்கறாங்க நீங்க ஒன்னு இல்ல ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி நீங்க ஹோம் ஒர்க் இதெல்லா கரெக்டா பண்ணிட்டுவாங்க இல்ல நாளைக்கு பனிஷ்மெண்ட் தரன்ற மாரி சொல்லுங்க உங்க கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணிடுவாங்க நானும் வீட்ல கேக்குறேன்ற மாரி சொன்னா அப்போதே ஊஊன்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு நாள் கண்டினியூ பண்றாங்க அதுக்கடுத்து எங்க நாங்க நெறைய பசங்களை கவனிக்கிறோ நீங்க கொஞ்ச பாருங்கன்ற மாரி அவங்களே போன் போட்டு சொல்றாங்க
ஆமா ஆமா அக்கா என்ன பண்றதுக்கு கஷ்டம்தா நீங்க சொன்ன மாரி இந்த பசங்க வளத்து எடுக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சோ ஒரு வழி ஆயிருவோம் ஆனா
ஆ நீங்க எப்ப போரிங்க பேரண்ஸ் மீட்டிங்கு எப்போ வச்சிருந்தாங்கா இவளுக்கு
எனக்கு வச்சாங்கக்கா எனக்கு லாஸ்ட் முடியும் போது வச்சாங்க கூப்ட்டு நீங்க சும்மா எங்களயு கூப்டு இந்த மாரி தனியா பேரன்ஸ்லா கூப்டு பேசுனாங்க பசங்க எப்டி வீட்ல இருக்காங்க அப்றோ வந்து உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எப்டி இது பண்றாங்க டீச்சர்ஸ் கிட்ட எதா கரெக்ஷன் வேணுமா அப்டின் ஜென்ரல் மீட்டிங் மாரி பேரன்ஸ்லா கூப்ட்டு எல்லா இது பண்ணி கேட்டாங்க எல்லாரு சொன்னோ சரி எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க நாங்க இங்கே இருக்கந்து நல்லா பாத்துக்குறோ நல்லாதா இது பண்றோம் நீங்கதா வந்து வீட்ல வந்து நீங்கதா இது பண்ணணு அப்டின்னு எங்களால என்னென்ன பண்ணணுமோ அதெல்லா கரெக்ட பண்றோம் நீங்க வந்து மேற்கொண்டு நீங்க அத வீட்லே நீங்க டேக்கர் பண்ணாதா பசங்க இதாவு அப்டின்னு என்ன பண்றதுக்கு நாங்க சொல்லிட்டோ இது முடியாது பசங்க சொன்னளைக்கு உங்க கண்டாவது பயந்தாவது ஏதாவது பண்ணுதுங்க வீட்டுக்கு வந்த சுத்தமா எதுமே சொன்னாலே கேக்க மாட்டேன்துங்க மிஸ்க்கு மேமுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் போட்ருவே அப்டின்னு சொன்னா கூடல்ல அந்த டைமுக்கு மட்டு கொஞ்ச கேக்குங்க அதுக்கப்புற திருப்பி இல்ல சும்மா ப்ளாக்மெயில் பன்னா ப்ளாக்மெயில் பன்னாத அப்டின்னு சொல்லி திருப்பி எங்க கிட்டே இது பண்றாங்க அப்டினு
ஆமாப்பா அந்த பசங்க வீட்ல நம்ம கொஞ்ச என்னதா இப்ப கொஞ்ச செல்ல கொடுப்போ இல்லையா அந்த ஒரு நாளடி அடிச்சா கூட மறுபடியு ஐயோ அடிச்சுட்டோமேன்ற மாரி போய் அவுங்கல அப்டியே கொஞ்சுவா ஆனா டீச்சர்ங்க ஒரு அடி போட்டாங்கன்னனாலே அப்டியே பயந்துடுவாங்க அடுத்தமுற கரெக்டா ஐயோ மேம் அடி பண்ணிட்டு டீச்சர் அடிப்பாங்களேன்ற மாரி அவங்களுக்கு பயம் இருக்கும் ஏதாவது எழுத்துறது அப்டிதா பாருங்க ஸ்கூல்ல அவங்க மிஸ் சொன்னா அவ்ளோ அழகா எழுதுறாங்க அதே நாம வீட்ல எழுத சொன்னா ரொம்ப கேர்லஸ்ஸா அப்டியே கிருக்கி கிருக்கி எழுதி வைக்கிறாங்க ம் இந்த மாரி எல்லா பண் அ அது எங்க பசங்க போன வாட்டி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்திருக்கா சரி இந்த வாட்டி அப்டியே குறஞ்சிடுச்சு எ அதா நேத்து, நேத்து தா போய் மீட்டிங் நேத்து தா வச்சிருந்தாங்க. செரி போரந்த அவங் மேம் என்னாங்க இது? அவ்ளோ நல்லா படிக்கிற பையன் திடீர்னு இப்டி இவ்ளோ கொறைச்சு மார்க் எடுத்திருக்கான் அப்டினு நா கேக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்னை கேக்குறாங்க.
செரிக்கா. ஆமா சொன்ன மாரி என்ன ஆமா ஆமா என்ன பண்றதுக்கு. நீங்க சொன்ன மாரி கஷ்டமாதா இருக்கும் நமக்கு.
ஆ ஆ நான் வீட்ல இருக்கிறத விட உங்க ஸ்கூல்ல தான அதிக நேரம் இருக்றாங்க. வீட்ல ஒரு மன் நேரம், ரெண்டு மன் நேரம் படிக்கிறாங்க. ஸ்கூல்ல ஃபுல் டேவும் எல்லா டீச்சர்ஸும் ஒரு மன் நேரம் எடுத்து படிக்க வக்கிறீங்க. ஒங்களுக்கு தா அவன பத்தி கரெக்டா தெரியும் அப்டின்னா, ஆமாங்க நாங்க ஒருத்தர மட்டும்மா கவனி க்கிறோம். கிளாஸ்ல எவ்ளோ பேரு இருக்காங்க? ஒவ்வொருத்தரையும் பாத்து கூட கேக்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் பொதுவா சொல்லி தரோம். அத பாத்து அவங்கதா கொஞ்சம் படிக்கணும். நாங்களும் ஹோம் ஒர்க் என்னன்ன சொல்லி எழுதி தரோம் டைரில. நீங்க அத பாத்து ஹோம் ஒர்க் பண்ண வைங்க. அப்டின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் சொல்றாங்க இப்பல்லாம் சரியா எழுதிட்டே வரதில்ல. ஹேண்ட் ரைட்டிங்கே நீட்டா வரமாட்டங்குது. டெய்லி காப்பி ரைட்டிங் எழுத வைங்க அப்டிங்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க காப்பி ரைட்டிங் எழுதுனா அவங்க கரக்ஷானே பண்ண மாட்டேங்கறாங்க அப்டி மாரி சொல்றாங்க. இதுக்கு யாரு பேச்சு நாம நம்பறதன்னே தெரியமாட்டேங்குது.
ஆ ஆமாக்கா. என்ன பண்றதுக்கு? நம்ம பசங்களும் அப்டிதான் இருக்கு, அவங்களும் அப்டிதா இருக்காங்க ஸ்கூல்லயும். என்ன சொல்ல ஒண்ணுமே புரீல.
நாம் பசங்களுக்கும் காப்பி ரெய்ட்டிங் பண்ணுவாங்களா இப்போ. திருத் தான இருக்காங்க?
என்னக்கா?
உங்க பையனுக்கும், பொண்ணுக்கும் காப்பி ரைட்டிங் எல்லாம் எழுத வக்கிறாங்ளா?
ஆ அப்டி சொல்ல முடியாது. ஏன்னா அவ இவங்களுக்கு ஸ்கூல்ல வந்து அப்டி அந்த அளவுக்கு எல்லாம் இது இல்லக்கா. பெ பெரியவளுக்கு ப பொண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் கெடையாது. பையனுக்கு மட்டுந்தா இந்த நீங்க சொன்ன மாதிரில்லாம் இது பண்ணுவாங்க.
என்னா அது தொடர்ந்து எழுதும் போதும் அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா, நீட்டா வருது. இங்க நாத்தனா பொண்ணு ஏ நாத் நாத்தனா பொண்ணுக்கு சுத்தம்மா ஹேண்ட் ரைட்டிங்கே வராது. அந்த பொண்ணு இப்ப பிளஸ் டூ எக்ஸாம் எழுதப் போகுது. ஆனாலும் டெய்லி டெய்லி ஒரு ஒரு பேப்பர மொதல்ல எடுத்ததுமே காபி ரைட்டிங் எழுதிட்டு தா, அடுத்த ஹோம் ஒர்க்கே பண்ணப் போ போகுது அந்த பொண்ணு இப்போ அப்டியே அவ ஹாண்ட் ரைட்டிங் பாத்தா அப்டியே அச்சு அடிச்ச மாரி அவ்ளோ நீட்டா இருக்குது. அவங்க கிளாஸ்லயே, அவங்க ஸ்கூல்லயே ஹாண்ட் ரைட்டிங் நீட்டா, சூப்பரா இருக்குன் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவார்ட் எல்லா குடுத்தாங்க.
செரி ஆஹ், ஆஹ்
அதா நானு இவங்களையு எழுத வெக்கலான் சொல்லி பாக்கறே. இவங்க நெ எழுதுனாலு மிஸ்ஸு ரைட்டே போட மாட்டேங்கறாங்க. நா எழுதவே மாட்டேன்ற மாரி அடம் பிடிக்கிறாங்க. அதா நீங்க பையன இதுல இப்பத்துல இருந்தே எழுத வைங்க. அது கன்டினியூ
கா நீங்க சொல்ற மாரியே, ஆமா அதே மாரி நானு ஃபாலோ பண்ற கா நீ சொன்ன மாரி இப்பவே ஸ்டார்ட் பண்ணன்னா கரெட்டா இருக்கு அவனுக் கும். பெரிய பைய கத் ட்டா ஹாண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டா இருக்கு, கண்டிப்பா
உம் ஸ்கூல்ல கேக்கறாங்ளோ, இல்லையோ நீங்க வீட்ல எழுத வெச்சுட்டேருங்க டெய்லி.
ஆஹ் ஆஹ் செரிக்கா. ஓகேக்கா, கண்டிப்பாக்கா.
ம், அப்றோ சாப்பாடு என்ன செஞ்சிங்க
சாப்பாடாக்கா இன்னிக்கி எறா வாங்குனே சேரி எறா பிரியாணி வெச்சிட்ட பையனுக்கு எறா ரொம்ப பிடிக்குமா சேரினு எறா பிரியாணி செஞ்சுட்டேக்கா
சாப்டீங்களா இல்லையா இன்னு
என்னக்கா
சாப்டீங் இல்லயா இன்னு
கா செரியா கேட்க மாட்டுன்து ஆ சாப்ட்டக்கா ஸ் ஆ சாப்ட்டக்கா சாப்ட்டக்கா விட்டு விட்டு கேக்குது சாப்
ஓ செரிப்பா ஆ சாப்ட்ட சாய்ங்காலோ வீட் வீட்டுக்கு வரலான் சொல்லிட்டுதா நா ஃபோன் பண்ணே இருப்பியா இல்ல ஊருக்கு போறியான் சொல்லிட்டு பையன பாக்கலானு சொல்லிட்டு தா சேரி இப்ப சாய்ங்காலோ ஒரு ஆறு மணிக் ட்டா நா வர சரிங்களா
ஆ ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா ஓகேக்கா கண்டிப்பா வாங்கக்கா சேரிக்கா ஓகேக்கா ஆ சேரிக்கா சேரிக்கா வாங்கக்கா ஓகேக்கா